ஓ சொல்லுங்க அக்கா கூப்ட்டா அக்கா கூப்ட்டாங்க அதுனால பேசிட்டு அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டே
சரி சரி
ஏங்க சாம்பாரோட ரெசிபி எல்லா கேக்குறீங்க சமைக்க போறீங்களா
இல்லங்க சும்மா கேட்டேங்க ஒருவேள
அ
ஆ ஓ அந்த பொடியெல்லா சும்மா சுடு தண்ணியில போட்ட சாம்பாராயிருமா அது மாதிரி நினைச்ச
அந்த மாதிரில இல்லைங்க அந்த மாதிரி எல்லா வசதி சாம்பாருக்கு வரலைங்க
ஆ இல்ல இல்ல கேட்ட வெளிய பேச்சிலர் ரூம்ல இருக்கவங்களுக்கெல்லா அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்கல்ல
சிலர் சுத்தமா தெரியாதுன்ட்டா
ம் ம்
சரி சரிங்க
அதா கேட்ட அது மாதிரி ஏதாவது
ம் சரி சரிங்க
உடனே உடனே சாம்பாராயிருமா அப்டின்ற மாதிரி கேட்டங்க
ஆ அதல்லா இல்லைங்க எப்பயே அரைச்சு வச்சு சாம்பார் வச்சா கொஞ்ச வேல ஜாஸ்தி இத சாம்பார் தூள வச்சுட்டா கொஞ்ச வேல ஈசி அதுனா
ம் ம் ம் ம்
ஆனா அரச்சு வைக்கிற சாம்பார் வேற மாதிரி டேஸ்ட் இருக்கு சாம்பார் தூள் போட்டு வைக்கிறது வேற மாதிரி இருக்கு
ம் ம்
கொஞ்ச கொஞ்ச வேற வேறயாதா இருக்கு
ம்
எங்க நாளைக்கு ஃப்ரைடே வா ம் சாட்டர்டே சண்டே எங்க வீட்டுக்காருக்கு லீவு அந்த மனச ண்ட பிள்ளைய கொடுத்துட்டு
ம்
அதுக்கப்புற தாங்க சாம்பார் தூள் அரைக்கணு
சரி சரிங்க
எங்கங்க வீட்டு வேல பாக்குறக்கு டைம் சரியா இருக்கா ச ரெண்டு நால பண்ணல முந்தனேத்து தா இட்லி பொடி காட்டுனா இட்லி பொடி செய் அரச்ச
ம் ம்
இட்லி பொடி இல்லாம க வோடஞ்ச மாரி இருக்கு கரண்ட் அப்ப அப்ப போயிடுது
ஓ இட்லி பொடி இருந்தா அத ஈசியா தோச தோச சாப்பிடரலா இட்லி தோச
ஆமா இல்ல சட்னி போட்டுதா சாப்புடுவோ இந்த ம் கரண்ட் இல்லாத நாள் ட்ல எல்லா வந்துட்டு சட்னி போட முடியிறது இல்லியா
ம் ம்
அதுனால இப்போ பொடி செஞ்சுக்கு பொடி வச்சுக்கிட்டா கொஞ்சோ ஹெல்ப் ஃபுல்லா இருக்குன் சொல்ட்டு
ம் ம்
இட்லி பொடிக்கி செஞ்ச
செரி செரி அ
இட்லி பொடி அடிச்சு முடிச்சுட்ட
ம் ம் ம்
எல்லா வேலையு முடிச்சுட்டு கொஞ்சோ சேட்டடே சண்டேனா அவருப்பாரு பாப்பா தூங்கலனா கூட அவர்ட்ட குடுத்துட்டு போய் அடிக்கிலா
ம்
இதே வேற ஒரு நாள்லனா நானு பாப்பா தூங்குற வரைக்கு வெயிட் பண்ணோ பாப்பா ஆ பெட்லயே பாத்துக்கிட்டு சமைக்கவோ செய்யணு அரைக்கவு செய்யணுனா கஷ்டமா இருக்குமா இன்னு பாப்பாவு குடுத்துட்டு
ம்
அதுதா அவரு தூக்கிக்குவாரு பாத்துக்குவாரு கொஞ்ச தண் சமையல் கட்டுக்குள்ளே இருக்கலா
செரி அ
அதுனால தா ஆ அவருந்தாருன்னா அவருக்கு வேல செய்றதுக்கே எனக்கு பொழுது சரியா போய்ரு அது வேற விஷ்யோ
ம்
நீ இது பண்ணி குடு அது பண்ணி குடும்பாரு
ம் ம்
லீவுன் தா பேர் அவருக்கு எனக்கு லீவ் இல்ல
அ அ
ஒவ்வொரு சமய கோவ வந்து சொல்லிருவ நீ ஒரு நாள் லீவ் எடுக்கற நா ஒரு நாள் எனக்கு லீவ் தரியா நீயு அப்பிடின்பே
அ அ
செரி நா செய்றம்பாரு கிச்சன்க்குள்ள நீ தயவு செஞ்சு வந்துறாத நா ரெண்டு நாளைக் உக்காந்து கிச்சன கிளீன் பண்ணு அப்டின் சொல்லுவ
ம் செரி செ
அன்னால அவர மேக்ஸிமம் கிச்சனுக்குள்ள சேத்த மாட்ட அப்டிதா எனக்கு லீவ் குடுன்ட்டு அவரு செய்றேம்பாரு நா வேண்டான் சொ ல்வே பண்றது
ம் அ
அதுனால நானே பண்ணிக்கிற சாமி தயவு செஞ்சு நீ சும்மா இருந்தாலே போது
ம்
போய்டுவ அது வன்ட்டு எவ்ள நாள் வேணாலு லீவ் எடுத்துக்கலா
ஆ
இதுனா திருப்பி நா தா கிச்சன் கிளீன் பண்ணு
அவரு என்னங்க வேல பண்றாரு அ
ஃபுல்லா மாப் போட்டு இந்த கிச்சன் சிங்க்கு அடுப்பு ஸ்டவ்வு எல்லா கிளீன் பண்ணணுமா அதுனாலயே நான் அவர வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள சேத்த மாட்ட
ம் ம் செரி செரி
உங்க வீட்ல எப்டிங்க அப்பா ஏதாச் சமையல் செய்வாரா ஹெல்ப் பண்ணுவாரா
ம் எங்க அப்பாலா அ செய்வாங்கங்க அப்பாலா அந்த மாரி நான் வெஜ்லா நல்லா சமைப்பாரு
ஓ
ஆ நான் வெஜ்ல்லா நல்லா சமைப்பாரு அ பிரியா பிரியாணி
ம்
அந்த மாரில்லா செய்வாரு
ம் ம் செய்வாரா நல்லா சமைப்பாரு செரி செய்வாரா
ஓ ஆ அதெல்லா செய்வாருங்க
ஆ
செய்வாரு மோஸ்ட்டா அதிகமா ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கனுன்லா பண்ண மாட்டாரு
ஆ
அவருக்கா தோணிச்சி இந்த மாரி பண்லா அப்டின்னா பண்வாரு
ம் ம் அப்ப கஷ்டோ மம்மீ பாவோ
ஆமாங்க பாவோந்தா எனக்கு எதா தெரிஞ்சா பண்லா நாம்ப எ தெரியாம பண்ணி
ம் ம் ம் இந்த சமைக்கிறதெல்லா கூட பண்ணிர்லாங்க பாத்ரோ கழுவுற தாங்க நெறைய வந்துகிட்டே இருக்கு
ஆ
எடுக்க எடுக்க வரு
ம்
அந்த சிங்க் எவ்ளோ வன்ட்டு பாத்ரோ கழுவீட்டு வெச்சாலு திருப்பியு சப்பானு உக்காந்து எந்திரிச்சிட்டு போய் பாத்தா சிங்க் நெறையா இருக்குங்க அது எப்டி தா தோழி
ஆமா ஆமா அது கொஞ்ச கஷ்ட தாங்க
அந்த ஃபுல்லா வேல முடிச்ட்டோங்கற சாட்டிஸ்பேக்க்ஷனே இந்த பாத்திர கழுவரதுல மட்டு இருக்காது
அ
இவ அஞ்சு மணில இருந்து எனக்கு தூக்க வருது அழுது அழுது இப்பதா தூங்கியிருக்க
தூங்கியாச்சா
என்னங்க
தூங்கியாச்சா
புரில
இல்ல தூங்கியாச்சா கேட்ட இப்ப தூங்கிட்டாங்களான்னு கேட்ட
இப்பதா தூங்கிருக்காங்க இனிதா நானு சமையல்கட்டு பக்கமே போனு
ஆ
நீங்க தெலுங்கா க
இல்ல இல்ல
யார் பேசுறப்போ
அதே அம்மா அது எங்க அம்மாதாங்க இல்லங்க தமிழ்லதா பேசனாங்க ஃபேன் ஆஃப் பண்ணுனு சொன்னாங்க
உ
ம் ம்
சரி சரி
தெலுங்குல்லா கிடையாதுங்க நீ வேற தமிழ் இவ்ளோ கிளியரா பேசுற மே
எங்க ஹலோ
ஆ சொல்லுங்க
வேலையா இருக்கீங்களா
இல்ல இல்ல வேலை எல்லா இல்லங்க சும்மாதாங்க இருக்குற
சரி சரி
ம்
பாப்பாக்கு இனியு அரிசி எல்லா ஆட்டி வைக்கணு அரிசி வந்துட்டு போட்ற பண்ணி வைக்கணு
ம் ம்
வேல தங்க
சரி்சரி ம்
பாப்பாக்கு ஃபுட்டு தர ஆரம்பிச்சுட்டனா
ம்
அதனால கஞ்சி எல்லா சொல்லிருக்கா
ம்
அதெல்லா குடுக்கணூங்க
ம்
அது பவுடர் ஆத்தி வச்ச புலு மாரி எல்லா இல்லாம இருக்கா வேண்டா ஆட்டிக்ல
அ அ
அது என்னன்னு தெரியாம நம்ம வாட்டிக் குடுத்து திருப்பி போயிருச்சுன்னா என்னா பண்றது
இ த அர்த்ததான ம்
ம் ஒரு டம்ளருக்கு ஆட்னே அதுவே வெந்துட்டு புழு இந்தமேறி ஆயிடுச்சி
ம்
அதனால புதுசு வந்துட்டு கழுவி காய வச்சு
ம்
அத பாத் கருப்பா இருக்குமா
ம்
அது இப்ப கேஸ் இருக்குற இதுக்கெல்லாமக்ஷ வந்துட்டு நெறையா இப்டி கின்ன மட்டு
ம் ஏ இப்ப இந்த எடோ ம்
உங்க அம்மா என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க
நம்மள பாட்டிங்க
பாட்டியா பாட்டினா அப்பாவோட அம்மா
மாமா
சேர் சேரி யாருட்ட பேசி என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்களா
இல்ல நாடகம் பாத்துட்டுருக்கறாங்க
ம் நாடக சேனல
ஆ ஆமா ஆமா ம் அத பாத்துட்டு அத பத்தி பேசிட்டு இருக்காங்க
சேரி சேரி சேரி உங்க பாட்டி தா பேசுறாங்க நீங்க போய் பாருங்க ஆ கொஞ்சம் நேர க்கர
ம் சேரி
ம்